வணக்கம்
என்ன செய்றீங்க
நா இப்ப தா கொஞ்சோ ஓய்வெடுத்துக்கிட்டுருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதாங்க ட்ரேடிங் பாத்துகிட்ருக்கே
செரிங்க இப்பதா பாக்கறீங்ளா இல்ல கால்லந்தே பாத்துட் தா இருக்கீங்ளா
இப்பதா பாக்கறன்னா லேப்டாப்ல இப்பதா பாக் கறே ஒர்க் பண்ணி பாக்கறே இன்னிக்கு ஒரு நானே சொந்தமா ஒரு ஸ்டேட்டர்ஜி கண்டு பிடிச்சிருக்கே
ஸ்டேட்டர்ஜி
ஆ அது வந்து சொல்ல மாட்டே அதுனால அந்த ஸ்டேட்டர்ஜி நானா என்னோ ட ஐடியாலஜி வெச்சு பண்ணீர்க்கே அது சக்சஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா சொல்றே
ஓகே ஓகே ம் இது உங்களுக்கு
ஏ நா இன்னிக் கூட உங்களுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கலான் பாத்தே
ஆ எப்ப சாய்ங்காலமா நைட்டா
ஒரு எட்டர மணி வாக்ல எடுப்போமா
ஆ ஓகே நேத்து சொன்ன மாரி தா
நீங்க அப்பறோ பிஸி
நா ஃப்ரீ தா எட்டர மணிக்கெல்லா ஃப்ரீ தா
ஓகே அப்ப ஒரு ட்ரேட் எடுத்து பாக்கலா
ஓகே ஓகே ஆ நீங்க எ ப்டி காசு உங்களுக்கு கெடச்சிது இன்னிக்கு க க இது கெட்டனுனு சொல்லீர்ந்தீங்க ல்ல நீங்க
ஆ அதுவா இன்னிக்கு ஏ கேக் இருக்கீங்க இன்னைக்கு நா வந்து எதிர்பாக்கவே இல்ல நா வந்து என்னோட தோழிக்கு வந்து நா கொடுத்திருந்தேன் சொன்னே நா ஒரு வாட்டி ஆஹ் ஒரு அவளுக்கு ஒரு முப்பதாயிரம் குடுத்துருந்தேன் குடுத்து ஒரு பொங்கல் அப்ப குடு இருந்தேன் அவா இன்னைக்கு காலையில வந்து எனக்கு ஒரு ஒரு ஆறாயிரம் ரூபா அனுப்பி விட்டுருந்தா அனுப்பி நீ இத வச்சு கொடி நா வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நா தந்துறேன் அவளுக்கு கணவர் இறந்துட்டாங்க இப்பதா போன மாதம் தான் இறந்தாங்க இல்லன்னா தந்துருப்பா அது லேட் ஆயிடுச்சு நானும் எதிர்பாக்கல அப்புறம் ம் அவ பொங்கல் அப்ப பையனுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு வாங்குனா பணம் என்னோட நெருங்குன தோழி ஒரு பதினேழு ஏழு வருஷம் பழக்கம் அப்ப நா குடுத்துட்டேன் ஆஹ் அப்புறம் எங்க எல்லாம் சத்தம் போட்டாங்க அதெல்லாம் நா அதான் குடுத்த காசோட என்கிட்ட எல்லாரும் வாங்குன காசு நெறைய இருக்கு அதெல்லாம் நான் யார்டையும் கேட்கவும் இல்ல அது கேக்குற மாரி இருந்தாலும் அவுங்க ங்கலே என்ன ப்ளாக் பண்ணிட்டு போயிருவாங்க அதனால நா நெறைய ஏமாந்துருக்கேன் இந்த மாதிரி ஆஹ் நா நான் நினைச்சும் பாக்கல அப்புறம் பாத்தா காலையில அனுப்ச்சு விட்ருந்தா சரின்னு சொல்லிட்டு அதுல அப்படியே போட்டு கட்டி விட்டுட்டேன் அவ்வளவுதான் கட்டி முடிச்சுட்டேன் நல்ல நல்ல வேல நம்ம வந்து இந்த டீமா இதுல டெபாசிட் அக்கௌண்ட்ல எடுக்குற மாரி ஆயிருமோனு நினைச் ச்ச இனி வந்து அவ்வளவுதான் இனி நம்ம தான் இந்த மாசம் ஃபுல்லா நீ அடுத் அடுத்த மாசம் லோனுக்கு பதினோறாயிரம் கட்டணும் அத இன்னில இருந்து பாடுபடனும் பாடுபட்டு கட்டணும் இனி அடுத்த மாசம் மாசம் பதினஞ்சா தேதிதான் பிரச்சன
ஆஹ் அடுத்த மாசம் ஜூன் பதினஞ்சா
ஜூன் பதினஞ்சு பதினஞ்சுன்னா இன்னும் இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல அதுக்குள்ள எதுவும் பண்ணிட மாட்டோமா என்னன் நம்பிக்கைதான் பண்ணிட்டோம்னா எனக்கும் குறஞ்சிரும் அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கே குறைஞ்சிருச்சு ஆஹ் இப்போ வந்து வெறும் நாப்பதாயிரம் தான் இருக்கு அதனால நாப்பத்தஞ்சு இருந்துச்சு அஞ்சாயிரம் பேய்ச்சு நாப்பதாயிரம் தான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி பாத்துக்கலாம் ஆஹ் அப்டியா
ஓ ஓகே ஓகே உம்
ம் என் மாமாமாங்க வேற ஃபோன் அடிச்சிருந்தாரு நீ எதுக்கும் நீ இது பண்ண வேண்டாம் உனக்கு ஏதாவது உதவினா என்னைய கேளு நா பண்றேன்னு சொன்னா நாங்க என் நீங்க எந்த உதவியும் எனக்கு பண்ண வேண்டாம் நீங்க பண்ற உதவியா இருந்தா வந்து திருமணம் செஞ்சு எனக் க்கு ஒரு வீடு வாங்கி குடுத்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன்
வீடு வாங்கி குடுத்துட்டு கூட்டி எங்க போனும் வீடு இங்க வச்சுட்டு நீங்க எங்க போவீங்க
வீடு வாங்கி வச்சுட்டு நா வந்து கொரியா போயிருவேன்
அப்ப எதுக்கு வீடு வீடு இருக்கதானே
வீடு இல்லல்ல என் அண்ணணுக்குன்னு இல்லல்ல அதனால சொன்னே சேரி ஓகே அஹ் நா வந்து பண்ணது தப்புதான் நா கண்டிப்பா வர்றேன் நீ வந்து வெயிட் பண்ணு நா வருவேன்னு நா சொன்னேன் என் காத்திருப்பு காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க வந்தாலும் வரலைனாலும் சரி அடுத்த மாசம் நான் இருபத்தி ஒண்ணாம் தேதி பறந்துடுவேன்னு சொல்லியிருக்கேன்
ஓகே ஓகே எத்தனாந் தேதி இருவத்தி
ஒண்ணு
இருபத்தி ஒண்ணு ஆஹ் நீங்க ஏதும் டிக்கெட் எதுவும் பதிவு இறக் கம் செய்லல்ல இனிமேதானே ஆஹ் சேரி சேரி மே அப்போ ஜூன் ஆறுல தான் டிக்கெட் போடுவீங்க
ஆமா ஜூன் ஆறுல தான் போட முடியும்
உம் ஓகே ஓகே ஏன் அவ்ளோ தூரம் நீங்க இழுக்குறீங்க
இழுக்கறீங்கன்னா இல் இல்ல அப்படி இல்ல அதனால இல்ல காசு குறையும்ங்கறத பத்தி பிரச்சன இல்ல இப்ப நா என்னன்னா ஸ்பான்சர் தரதா சொல்லியிருக்காங்க அதனால சரி வெயிட் பண்ற அதும் இல்லாம இப்போ எட் எடையில வந்து எங்க பாட்டி வந்து ரொம்ப வயதானவங்க ஒரு எம்பத்திஅஞ்சு வயசு ஆயிடுச்சு அவங்க அவங்க வந்து கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாம இருக்காங்க அவங்கள யாருமே வந்து இப்ப பாக் துங் மாட்டிங்கிறாங்க அதாது எங்க அம்மாவோட அம்மா அதனால வந்து அவங்க ரெண்டு நாளா சொல்லிட் இருக் க்காங்க ரொம்ப முடியல என்னைய ஹாஸ்பிடல் கூட்டு போகணு வைக்கணு அப்படினு நா அதது சரி எங்களை என்னெல்லாம் வளத்துனாங்க அவங்கதா நா வந்து கூட்டிட்டு போறே நா வந்து பாக் கறேனு எங்க வீட்லயு எங்க அம்மா அப்பா சொன்னாங்க பாட்டி போய் பாரு நீ பாத்துட்டு அப்புற என்ன வேணா பண்ணிக்கோனா அதனால சரி ச் அ அவங்கள போய் பாக்கணு அவங்க மதுரையில இருக்காங்க
ஓகே ஆ
போய் பாக்கணு அதுவு போவ முடியாமருக்கு அவங்கள போய் பாத்து அங்க எங்க சித்தி வீட்ல இருக்க அவங்கள யாரு பாத்துக்க மாட்டாங்க வேல தா நல்லா வாங்குவாங்க அ அதனால சேரின் சொல்லிட்டு நா போனா கூட என்ன வா வந்து ஒக்காந்து ஒரு நேர சாப்டுன்லா சொல்ல மாட்டாங்க ஆ வந்துட்டி யா இந்தா பாட்டி ரெடியா இருக்காங்க கூட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருமா அப்டிம்பாங்க காலையில நா ஹாஸ்பிட்டலு கூட்டு போயிட்டு அங்க வேலம்மாள் கூட்டிட்டு போய் நல்லா அலஞ்சு திரிஞ்சு பாத்துட்டு சாயங்கால கொண்டு வந்து அங்க வச்சுட்டு பாட்டிய விட்டுட்டு அனுப்பானடி கொண்டு போய் விட்டுட்டு சாயங்கால ஒரு அர மணி நேரம் கூட இருக்க மாட்டே ஆறு மணிக்கு நா வந்து ஆரப் பாளையம் வந்து பஸ் ஏறி நா இங்க வந்தனா இங்க வரக்கு ஒரு நைட் ப பதினொன்றையாயிரு நா இங்க வந்துருவ இப்டிதா வருஷ வருஷமு நடக்குது
ஓகே ஓகே ம் குருஞ்சிசி ஆ இப்ப பாட்டியோட பசங்க எல்லா பாத்
இல்ல எல்லா சொத்தெல்லா புடிங்கிட்டாங்க வாங்கிட்டு நா பாத்துகுற நீ பாத்துக்கிறேன் சொல்லிட்டு இப்ப வயசாயிடுச்சு அப்படிதா இருக்கு இதுக்கு போய் செலவு பண்ணா தண்டொன் சொன்னாங்க போன வருஷம் ஒன்ற லட்ச ரூபா செலவு பண்ணோ நாங்கதா எங்க அப்பா பண்ணாங்க நா பண்ண கெடையாது நா பாத்துகிட்ட ஹார்ட்ல ஒரு பிரச்ன இருந்துச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது அடைப்பெல்லா அடைச்சே நல்லா இருக்காங்க பாட்டி இன்னைக்கும் நல்லா ஆரோக்கியமா நடக்கிறாங்க எங்க பாட்டி எது வந்து துணி துவக்க வுடுறது பாத்திர கழுவ விடுறது இன்னு சமைக்க வுடுறது எங்க சித்தி இந்த வேலை எங்க சித்திக்கு எதுமே வளையாது இப்படிதா இருக்கிறாங்க வயசானவங்க அறிவே வேண்டா பேரனுங்களுக்கு அந்த அறிவுல்லா இல்ல அ அவங்க குழந்தைகளை பாத்துக்கறக்கு பாட்டி குடிக்க வைக்க போக வரன்னு இருக்காங்க என்ன செய்யறது எல்லாமே நா வந்து இதுல ஒரு விஷயம் கத்துக்கிட்ட என்னன்னா நாளைக் யாரு இருந்தாலு இல்லைனாலு எ கொழந்தைய தனியா வளத்துக்க என்னால முடியு
ம் புரிஞ்சிச் புரிஞ்சிச் ஆ
அவ்ளதா ஆ அதனால அ அதா சொல்றனே கணவன் மட்டும் சரியா அமைஞ்சுட்டா அந்த பொண்ணுக்கு சொர்கங்க
ஓகே ம்
நீங்க கண்டிப்பா உங்க மனைவி கிட்ட கேட்டு பாருங்க அப்டித்தா சொல்லுவாங்க
ஆ ச நம்மல்லா இது பத்தில கேக்
ச் கேக்குதுல்ல ஆனா சொல்லுவாங்க இப்போ பையனுக்கு வந்து ஒரு திருமணம் ஆறுதுங்கிறது அவனுக்கு அந்த ஒரு டைம்ல ஒரு பிரீசியஸ் சொல்லுவாங்க இலயா அந்த ஒரு தருணத்துல அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷோ அவ்ளதா அதுக்கப்பற அவன் குடும்பம் பின்னணின்னு ஓடிருவா ஆனா ஒரு பெண்ணுக்கு வந்து அப்டி கெடையாது என்னதா அம்மா அப்பா வீட்ல இருந்தாலு நம்ம கணவர் சம்பாரிச்சு ஒன்னு வாங்கி கொடுக்கறாரு நம்ம கண வர் வந்து நமக்காக இருக்காருங்கற போது அத விட சந்தோஷ வந்து மதிப்புக்கே அளவில்லாத அளவுது அது
ஓகே ஓகே ஆ ஓகே அப்டி இருந்தா நல்லதுதானே ஏன்னா நம்மளால ஒரு பொண்ணு வாழ்க்க நல்லாருக்
அப் அப்டி அ நாங்க வந்து அது வெளிப்படையா ஒத்துக்குறோ ஒரு நாலாவது இந்த ஆம்பள பசங்க ஒத்துக்கிறீங்களா என் மனவினாலதா என் வாழ்க்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலா
ம் அதுல சொல்றது என்ன இருக்கு அப்டித்தா
அ அப்போ அப்போ கூட வாய் வரமாட்டேங்குதுல சொல்றக்கு என்ன இருக்கு ஆமா அப்டி அதெல்லா இல்ல ஆ அதுதாங்க கல்யாண பண்ற வரைக்கு தா அதெல்லா இல்ல
ம் இல்லைங்க அதெல்லா சொல்லணுனு அவசி சிய இல்ல அது உணர்ந்தாலே போது அது மாரி நம்ம அவுங் அவுங்கிட்ட நடந்தா நடந்து விது விதத்திலயே எல்லா
ம் ம் புரியுது புரியுது
ஆமா
என்ன செய் அப்போ என்ன உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் லீவு தானே
நாளைக்கி லீவு தா ஆனா நாளைக்கி கெஸ்ட்டு வராங்க காலையில ஒரு பதினோரு பதினொன்
யரு உங்குல பாக்கவா
என்னா பாக்க இல்ல அவுங்க வெளிநாட்டுல இருந்து வர்
ஓ ஸ்கூலுக்கு ஆ ஆ புரியுது புரியுது ஆ
அ சோ அவுங்க கூட இருக்கணு அவுங்க கூட தேவையான விஷ்யங்க அரேஞ்ச் பண்ணி குடுக்கணு
ஆனா இந்த அட்மீன் இ இந்த அட்மீன்ல வேல செஞ்சா இந்த ஒரு ப்ரச்சன உண்டுதானே
ஆமா ஆமா அவுரு வந்து போற வரைக்கு ஸ் னாக்ஸ்ஸு அ சாப்பாடு அதுக்கப்றோ ஒரு வரவேற்கிறதுக்கு அந்த பொக்கே அவருக்கு குடுக்கறதுக்கு ஏதாச்சு கிஃப்ட்ஸு எல்லா வாங்கனு இப்பதா ஒரு எட்டு எட்ர மணிக்கு மேல போலான்ட்டு இருக்கே நா கொஞ்சோ வெள்ல போயி கொஞ்சோ அ ட்ரய் ஃப்ரூட்ஸ்லா வாங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்பறோ நாளைக்கி தேவையான
என்ன அதுல ஏதா கமிஷன் விமிஷன்லா அடிச்சுக்குவீங்களா இல்ல அதே வேலக்கு தா வாங்கி குடுப்பீங்
இல்ல இல்ல அ நம்மக்கு போதுமான அளவுக்கு சம்பலோ தறங்க நம்பிக்கையா வச்சுக்கிறாங்க சோ இது மாரி சின்ன சின்ன விஷ்யங்கெல்லா பண்ணிதா சம்பாதிக்கணுனு அவசியோ இல்ல இப்போதக்கி அப்டியே கஷ்டத்துல இருந்தாலு அந்த ஒரு கெட்ட வா அந் என்ன சொல்றது அந்த வருமானோ வந்து நம்மளுக்கு அஞ்சு ரூபா அப்டி கெட்ட வழியில சம் பாதிக்கிறோம்னா நம்ம அம்பது ரூபா கெ இதுல செலவுழிச்சிருவோ ஏதாச்சும் ஒடம்பு சரிய இல்லாம ஆயிடு இல்னா ஏதாச்சு ஆயிடு சோ அதனால எப்வுமே அந்த கெட்ட காசு நம்மளுக்கு தேவயில்லாத
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதா உண்மதா நம்ம கிட் ட இருந்தா பண்ணிக்கலா நமக்கு ஒருத்தவங்க பண்றாங்கங்கிறக்கசர அப்டி இல்ல அது உண்மதா நல்ல பழக்கமு கூட தா கரெக் தாங்க அப்றோ நைட்டுக்கு என்ன டின்னரு வெளியில எப்டி சாப்டுறீங்க சமசெஞ்ச இல்ல வெளியிலதா வாங்கி சாப்டுறீங்களா எப்டி
சம்டைம் வெளியில சாப்டுவே சம்டைம் ஸ்கூல்ல செ க்யூரிட்டி ஒருத்தரு இருக்காரு யூ பி க்கரு அவர் ரொட்டி செய்வாரு சோ கிரேவி எங்கயாச்சு வாங்கிப்போ இல்னா முட்ட இருந்த செஞ்சுப்போ ஸோ அப்டிதா போய்டட்டுருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு டூ வீக்ஸ் அப்டி ஆயிடுச்சு இன்னொரு ஒன் வீக் தா நெக்ஸ் ட்டு சனிக்கெழம நா போயிடுவே ஊருக்கு ஸோ அப்டியே போயிட்டு இருக்க ஆமா
ஓ அதுவு நல்லதுதா இல்ல
ம் ஆமா ஆமா எல்லா டைமு வெளிய வேல வாங்கி சாப்ட்டா காசும் அதிகமாவது ஒடம்பு ஒத்துக்க மாட் ட்டுக்கு ஏதாச்சி மசாலா கிசாலா ரொம்ப போட்டுருவாங்க எண்ணெயா போட்டுருவாங்க சோ ரெண்டு விஷயமு இருக்கு
கரெக்டு தான்
ம் ம்ம்
எங்க எனக்கு ஒரு கால் வருது பேசிட்டு வரே
ஓகே பாய்
பாய்